க்குத மஹா நா பேசுறது ஆ கேக்குது ஆ நல்லா இரு க்கிங்களா நல்லா இருக்கமா சாப்டாச்சா
இன்னு இல்ல இனிமேதா சாப்பிடுணு
டைம் டென்னுக்கு மேல ஆயிட்ச்செ
ஆ ஆமா டெய்லிமேதா சாப்டுவோன் அவுங்க வரல ஆ இனிமே அவங்க வர லேட் ஆகு வந்ததுக்கு அப்புறோதா சேர்ந்துதா சாப்டுவோ இனிமேதா இட்லியே ஊத்தணு
அப்டியா ஸ் அப் ஆ பசங்கல்லா சாப்டாங்களா
ஆ பாப்பா சாப்டுட்டு தூங்கறாங்க
ஆ
து இங்க ஒரே வேர்வ இப்பதா ஏ சிய போடுட்டு கதவ திறந்து வெச்சுதா வெளில வந்து நின்னுட்ருக்கே அழுதா தெரியாதே ப்ரோ அதனால வெளில வந் நின்னுட்ருக்கே
சேர் சேர் சேரி
சே அப்புறோ அங்க சாப்டீங்ளா
ஆ சாப்டாச்சி ஏல்ர எட்டு மணிக்குள்ளார நாங்க சாப் ப்பாடு முடிச்சிருவோ ஏனா அதுக்கப்புறோ லேட்டா சாப்ட கூடாதுன் சொல்லுவாங்க ஆர்ர ஏழு மணிக் எல்லாரு சாப்பாடு முடிச் வாங்க நீங்க ஆ
அ இத்மார் லேட்டா சாப்டோம்னா அது செரிக்கவு செரிக்காது ஒரு மாதிரி நெஞ்சிலியே நின்னிற்றுக்கு ஆ
உம் நல்லதில்ல ஹெல்துக் நல்லதில்ல
ஆமா எங் எங்க வீட்டுக்காரவங்களாலே இப்ப லேட் ஆகுது வேற ஒன்னு இல்ல அவங்கள்டயே நா சொல்டே சீக்கர வாங்க சீக்கர வாங்கன்ட்டு இன்னிக்கி அவுங்குளுக் ஒடம்புக் முடியில ஜொரோ செரியாகாத்னால எங்கயு போகல மத்யனு வேலைக்கெல்லா எங்கயு போகல வீட்ல தா இருந்தாங்க ஈவினிங் தா போனாங்க இப்ப லேட் ஆகிட் இன்னிக்கு
உம் ஓ அப்டியா அ அ
சேர் பிள்ளைகளியு படுத்துட்டங்களா
அதிலியு பசங்க இதோ வாசல்ல உக்காந்துருக்காங்க ஃபோன் பாத்துக்கிட்டு
சேரி சேரி என்ன சமையல் அங்க நைட்டு டிஃபன் என்ன டிஃப் ஆ ஆ டிஃபன் என்ன டிஃபன் அங்க
தோச தா
சேர் சேரி
ம்
அதுக் என்ன ம் இப்போ மா மாங்கா சைசனா இது
ஆம்மா மே மாசோ மாங்கா சீசன் தா இது இனிமே ஆமா இனிமே மாங்கா சீசன் தா ஒ
உம் நல்லா மாங்கா காய்க்கு இல்ல இங்க பாத்த அங்கங்க போகும்போதெல்லா பாத்தீங்கன்னா அப்டியே மாங்கா குத்து கொத்தா தொங்குது
ஆம்மா மாங்கா நெறைய காய்ச்சா புளி நெறைய காய்காதுன் சொ ல்லுவங்க புளி நெறைய காய்ச்சா மாங்கா நெறையா காய்க்காது சொல்லுவாங்க புளிய எல்லா வாங்கி அரஞ்சு வெச்சுப்பீங்களா வீட்ல நீங்க
ஆமாம்மா அதா அது இப்போ கூட பைஞ்சு கிலோ வாங்கிட் வந்தாங்க அதெல்லா ரெடிப் பண்ணி வெச்சாச்சு இப்ப அஞ்சு கிலோ தா ஏ எனக்கு போது எனக்கு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டே ஆ அதனால் அ அது வாங்கிந்து வச்சிருக்கோ ஆனா இன்னு கேட்ருகே எங்க அம்மாட்ட இன்னு ஒரு இருவது கிலோ குடு அப்டினு சொல்லி கேட்ருக்கே என்ன பண் றாங்கன்னு தெரியல ம் ஆமா இதெல்லா வாங்கி சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும்ல இந்த டைட் டைட்துல சும்மா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஆம்மா
க்காது கொட்டையு வந்து கோதுமா இருக்கு சா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது நல்லா இருக் இருக்காது அதனால சீசன் வரப்ப புலி சீசன் ம்
ரேட்டு அதிகோ அதுவு சொல்லுங்க சொல்லுங்க
ம் புலி சீசன் வரப்ப நம்ம வாங்கி அறிஞ்சு வச்சுக்கிறதுதா நம்ளுக்கு பெஸ்ட்டு இங்க மீன் கொழம்புதா அதிகோ அதனால எனக்கு புளி நெறையா தேவப்படு
ஓ அப்டியா எனக்குனா ரொம்ப புடிக்கு மீன் கொழம்பு எங்க வீட்டுக்காரவங்க தா ரொம்ப தூரம் மீன் கொழம்புக்கு அதாவது எப்பயாச்சு ஒரு டைம் சாப்டா ஓகே அப்டின்னு வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு நாள் அப்டின்னா கூட ஓகே முக்கியமாங்க
அ
ஆ ரொம்ப சேத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு மீன்கொழம்பு அவ்ளோ விருப்பம் கெடையாது அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கு மீன் கொழம்பு
அப்டியா இங்க வா வார த்துல ரெண்டு மூணு நாள் இங்க மீனு தா மீனுதா எங்க பையே பையன் நான்வெஜ் பிரியான் அதனால இங்க நான்வெஜ் தா அதிகோ
எங்க வீட்டு பிள்ளைங்களுக்குமே மீன் எல்லா பிடிக்கு ஆனா எங்க வீட்டுக்கார உங்களால நாங்க எல்லாரு அப்டியே மாசத்துக்கு ஒரு டைம் அப்டிங்கிற மாரி அப்டியே ஓடிட்டு இருக்கு
ஆ ஆ உண்மையிலே சிக்கன் மட்டன் எல்லா சாப்டுவீங்கல்ல
ஆ சிக்கன் மட்டன் எல்லா சாப்டுவோம் அது எங்க வீட்டுக்காரவங்களுக்கு அதெல்லாம் சாப்டுவாங்க அது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி போகும் ஆகு ஆனா மீன் மட்டு மாசத்துக்கு ஒரு நாள்
ம் ம்
ம் அதுதா இப்ப மாங்கா சீசனு இந்த மாங்கால்லா வாங்கி ஊருகா போட்டு வச்சுக்கலா
ஆமா
ஆ உங்களுக்கு மாங்கா ஊருகா போட தெரியுமா
ஆ மாங்கா ஊருகா போடுவே மாங்கா மீன் கொழம்புல போட்டா அது ஒரு டேஸ்ட்டா இருக்கு மீன் குழம்பு
அது இல்ல மாங்கா மீன் கொழம்புல போட்டா அது ஒரு டேஸ்ட்டு கே்க்கறது ஊருகாவ பத்தி கேக்குறே ஊர்கா பண்ண தெரியுமா உங்களுக்கு மங்கா ஊர்கா பண்ணும் அப்டின்னு தெரியுமா
ஊருங்க ஊரு பண்லாமே ஆ மாங்க வெட்டி எண்ணெய்லயே வதக் வதக்கணு எண்ணெயே வதக்கி அத நல்லா ஊற வக்கணு இஞ்சி எல்லா செத்தி போட்டு ஊற வச்ச உப்பு போட்டு குளிக்கி
தெரி்ஞ்சது அப்டின்னா என்க்கு கரெக்டா சொல்லுங்க பாப்போ
மாங்காய சின்ன சின்ன பீஸா வெட்டி
ம் கொஞ்சோ ஸ்லோவா சொல்லுங்க எனக்கு புரியுற மாதிரி
செரி மாங்காய சின்ன சின்ன பீஸா வெட்டி உப்பு போட்டு குலுக்க உப்பு போட்டு நல்லா குலுக்கி வைக்கணு க்ளாஸ் பாட்டில் பிங்கான் டப்பா அந்த மாரிதா வைக்கணு பிளாஸ்டிக் சில்வர்ல எல்லா வைக்கக்கூடாது எந்த ஒரு அதலலா வக்கெக்கூடாது
செரி செரி எப்டி எண்ணெயில போட்டு பொரிச்சதுக்கு அப்புறமொ இந்த பிாஸ்டிக் பாட்டுல யூஸ்
இல்ல எண்ணெயில பொறிக்கலா கூடாது இத மாரி ஃபர்ஸ்ட் அருஞ்ச ஒடனே உப்பு போட்டு ஆமா கிளாஸ்ல பீங்கான்ல அந்த மாரிதா வக்கெணு
செரி செரி
அத்னால குளுக்கி வுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்குமே அதுலே சேத்தி போட்ருவே நானு
ஓமா அது இஞ்சி மாங்கா உப்பு இது மூனயு போட்டு நல்லா குளுக்கி கிளாஸ் பாட்டுல வச்சரணு
ம் ஆமா பச்ச மெளகாயு போட்டுப்பே நா
அ அதுல பச்ச மெளகாயு சேத்துக்குணு செரி
ஆமா ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுந்தோம்னா அது கொஞ்சொ பதத்து போன மாரி ஆயிரு அதுக்கப்றொ என்ன ஊத்தி
நல்லா ஊறி பேயிரு அதுல தண்ணிலயே அ
திருப்பி எடுத்து எண்ணெய்ல கடுகு மொளகாத்தூளு தனி மெளகாத்தூளு
ம் எண்ண எண்ண கடுகு சேத்துக்கணு சேர்த்துட்டு அத நல்லா இது இப்ப நம்ப ஊற வச்சதையு அத்ல எண்ணெயோட போட்டு நல்லா வதக்கிட்டு தனி மெளகா தூள் போட்டுக்கணு
ஆமா
அ சொல்லுங்க
போட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தொம்னா தேவப்பட்டா லாஸ்டா கொஞ்சொ புளி ஊத்துனாக்க ஊறுகா வந்து வீணா போகாம கொஞ்சொ நாளக்கி இருக்
அ அ நம்ம நமக்கு தேவ தகுந்தா மாதிரி
ஆமா நா அப்டிதா செய்வே
அ அ எங்க மாமியாரு நல்லா செய்வாங்க மாங்கா ஊர்கா அ நெல்லிகா ஊறுகாலா ஊறுகான்னா எங்க மாமியார் த செய்ய முடியாது அவ்ளோ சூப்பரா செய்வாங்க
ஆ ஆ
அத பாப்பென்னெ நானு அவுங் கொஞ்சொ கொஞ்சொ அவுங்க செய்றதையு பாப்பே நீங்க எப்டி செய்றிங்க அப்டின்றதையு கேட்டே தே இப்ப சீசனா இருக்கு பாருங்களே இந்த சீசன்ல வாங்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுகலா இப்போ எல்லாத்தையுமே அது மாரி நார் தா தா ஆ சொல்லுங்க
வத்தல்லா போடுவாங்க வத்தல் போட்டு வச்சுகிட்டு மழ நேரத்துக்கு வத்த கொழம்பு வச்சா சூப்பரா இருக்கு
பாக்கணுமே எங்க மாமியார் என்ன பண்ணுவாங்க மாங்கா வத்தலு கத்ரிக்கா வத்தலு அந்த கொத்தவரங்கா என்னென்ன கேடைக்கிதோ அதிகமா சுண்டக்கா கெடைக்கு பாருங்ளே இந்த டைத்துல நல்லா சுண்டக்கெ காய்க்கு அதெல்லா எடுத்து வத்தல் போட்டு வச்சிருவாங்க அதெல்லா எங்க மா மா ம் மாமியார் வந்து என்னெந்த டைத் த்லெ என்னென்ன ரெடி பண்ணுமோ எல்லாத்தயு ரெடி பண்ணி வச்சுப்பாங்க
ஆமா அதா அந்த காலத்து மனுஷங்கல்லா அப்டிதா அந்த காலத்துல இருக்க மனுஷங்கல்லா அப்புடிதா நம்பலுக்கலா ஆனா வளைய மாட்டெங்கிது பாருங்க
வளைய மாட்டெங்கிது மத்த நேரொ வேல கைய வலிக்கிது கால வலிக்கிதுங்றோ
அந்த காலத்துல இருக்க மனுஷங்கள்லா அப்டிதா குடும்போ அப்டிதா நடத்துனாங்க
ஆமா அப்புடிதா மறாங்களா அவ்ங்க அப்டியேதா அ இப் இப்ப வரைக்குமே அவுங்க வந்து வேல பாத்தாங்கனா அவுளோ சூப்புரா வேல பாப்பாங்க அ வந்து கையு வலிக்குது கால் வலிக்குது அப்டியெல்லா உக்கார மாட்டாங்க ஃபுல்லா நல்லா வேல பாப்பாங்க இப்போ ஒரு நாள் ஃபுல்லா வேல பாக்கணு அப்டின்னாலா எங்க மாமமியார் பாப்பாங்க
ஆ
அந்த வளக்கெல்லா கழுவுறாங்க பாருங்க அப்டியே இந்த வளக்கெல்லா பாத்தா அப்டியே இன்னைக்குதா கடைல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு
ம்
ஆனா நானு கழுவேன் கழுவேன் தேப்பே ஆனா எனக்கு அந்த அளவுக்கு கிளியரா வரு அப்டின்னே எனக் கு சொல்ல முடியாது ஒன்னுமே வச்சு அவ்ங்க கடசில அவ்ங்க ரொம்ப சிம்பிளா தா கிளீன் பண்ணுவாங்க அவுளோ நீட்டா கிளீன் பன்னுவாங்க எங்க மாமியார்லா அவ்ளோ சூப்புரா வேல பாப்பாங்க
ம் கத்துக்க வேண்டியது நெறையா இருக்கு நம்ளுக்கு அவுங்கள்ட்ட
ஆமா அவுங்கள பாத்து கத்து குணுந்தா அது என்னடியு சொல்லுவாங்க ஒன்னு ஒன்னு செய்யும் பொழுது இது இப்டி பாரு நா எப்டி செய்றன் பாரு இத பாரு அத பா ரு சொல்லுவாங்க ஆ அது வந்து அது மாரி எங்க மாமியாரு மட் டுல்ல அவ்ங்க எங்க வீட்ல உள்ளவங்க எங்க கல்யாண் பண்ணி வந்த வீட்ல உள்ளவ்ங்க எல்லாருமே குக்கிங்குல சூப்புரா செய்வாங்க
ம்
ம் நா இப்ப கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கிட்ருக்குறே இப்பதா குக்கிங் கொஞ்சோ கொஞ்சமா கத்துகிட்ருக்குறே ம் நீங்க மீன் கொழம்பல மாங்கா போடுவீங்க தான
ஆமா ஆமா அப்பதா கொழம்பு சம்ம வாசோ வரு கொழம்புக்கே டேஸ்ட்டு மீன் கொழம்புல மாங்காதா மீன் கொழம்புக்கு டேஸ்ட்டே மாங்காதா
ஆமா சின்ன வெங்காயத்துலதான செய்வீங்க மீன் கொழம்பு
ஆமா ஆமா
ஆமா அதுல சின்ன வெங்காயோ மாங்கா போட்டு செஞ்சா அது ஒரு டேஸ்ட்டுதா கொழம்பு ம் அதோட அது கறிவடகோ அது ஒரு வடகோ போட்டு தாலிப்பாங்க பாத்திருக்கீங்ளா மீன் கொழம்புல
ஆமா ஆமா அதுவு செஞ்சு வச்சுக்குலா வீட்ல ம் சின்ன வெங்காயோ கம்மி வெலையா கெடைக்கும்போது
குவாங்க சின்ன வெங்காயோ அந்த வெந் தையோ என்னமோ செஞ்சு அதுவு உருண்ட புடுச்சு வச்சிருவாங்க
ஆமா நல்லெண்ண இல்லனா வெளக்கென்ன ஊத்தி புடிச்சு வச்ட்டாக்க வீணாபோவாமா இருக்கு
ஆ இந்த டயத்துலதா எங்க மாமியாரு ஏனா இப்ப இந்த டையத்துல சின்னவெங்காயோலா சே ரொம் ப ரேட் கொறவா கெடைக்குமா
ஆமா
அது வாய்ண்டு வந்து வச்சு உருண்ட புடுச்சி எங்க நாத்தனாருக்குலா குடுத்துட்ருவாங்க எல்லாருக்கு பார்சல் இங்கேர்ந்து கெளம்பிருக்கு
பூண்டு போட்டதா நல்லா வாசமா இருக்கு சாம்பாருக்கு போடலா உ கொழம்புக்கு தாளிக்கலா எல்லா கொழம்புக்கு தாளிக்கலா அது ஒரு வாசோ
அது ஒரு வாசனையா இருக்கும் பாருங்களே ஆ சேரி செரி எங்க பிள்ளைங்குலா தூங்கிட்டாங்கலா
இப்ப பசங்க இப்ப துங்கதுங்க நா போயி பக்கத்துல படுத்தா தா
அ ஆமா எல்லார் வீட்லையு அதேதா பிள்ளைங்க பக்கத்துல நம்ம படுத்தாதா அதுங்க தூங்குறங்குதுங்க அதுங்ல தூங்க வக்கிறன் சொல்லிபுட்டு நம்ம தூங்க வேண்டியதா இருக்கு அ எங்க புள்ளைங்க அப்டிதா
சங்க அம்மா வா அம்மா வா அம்மாவான்னு ஏ பொண்ணு நா பக்கத்துல போனாதா தூ
அது எங்க பசங்களு அ தூங்குனும்பொழுது நா பக்கத்துல படுத் துக்கனுன் சொல்லுவாங்க கத சொல்லு கத சொல்ல சொல்லுவாங்க ஆனா நநா கத சொல்லிக்கிட்டே நா தூங்கிருவே அவுங்க ரெண்டு பேரு ஏஞ்ச்சு ஒக்கந்து வெள்ளாண்டுட்ருப்பாங்க
அதுங்க குட்டி பிள்ளைங்க பரவால்லா ஏ பொண்ணு இப்ப நையன்த்து படிக்க போது
அ செரி செரி
எப்டி தனியா போவாது என்ன கூப்டுட்டுடே தா இருக்கு
அ அ எங்க பெரிய பாப்பா மாதுரி போல
ம் அதோதா அவுங்க அப்புடிதா ஏ சின்னபப்பா வந்துட்டு எங்க போனாலு தனியா போயிட்டு வந்துருவாங்க அந்த மாதுரி பெரிய பாப்பா வந்துட்டு கொஞ்ச பயந்த சுபாவந்தா
அ
ஏதோ நம்மல்லா நம்மல்லா இப்பல்லா நாலா சின்ன பிள்ளைல ரொம்ப பயப்புடுவ மேபி அந்த மாதுரி ஏ பெரிய பாப்பா இருக்காங்ளா என்னன் தெர்ல நா இப்ப வரக்கு ரொம்ப பயப்புடுவ அது மாதுரி இருக்காங்ளா அப்டின்றது எனக்கு தெரியல அ சிஸ்ட்ரு நல்லாருக்காங்ளா ஒங்க தங்கச்சி நல்லாருக்காங்ளா
ம் நல்லாருக்காங்க
அ செரி நீங்க பேஸ்னாறங்னா கேட்டேன் சொல்லுங்க பேசுவோ பேசுவாங்ளா அ அதா அவுங்க பேஸ்னாங்க டைம் இருந்துதுனா கால் பண்ண சொல்லுங்க
சொல்லிட்டுக்கே
அ செரி செரி ந நானு சொல்லிருக்க அ அது மரி ஏ இருந்துத்தே என்னட்ட சொன்னாவங்க்ள்ட்யு சொன்னே இந் மரி பேசுனிய அப்டின் சொல்லிருக்க என்னா பேசுறதுன்னு தெரியல ம் ம் சேரி சேரி அப்றோ வேற என்ன நீங்க தா சொல்லணு
வேற ஒன்னு சேதி இல்ல நா கட் பண்ணிட்டு கூப்புற் ஆமா இப்ப கொய்யாகாவு காய்க்கு ம் கொய்யாகாவு காய்கு
இந்த டைமயா காய்க்கு
ஆமா காய்க்கு
அ கொய்யாக்கா டைமு
அ கொய்யாக்கா மாங்கா
ம் ம் அனா மாங்கா தா நறைய எடத்துல காய காய்ப்பு இருந்து பாத் த ஆனா வந்து கொய்யக்கா காய்ச்ச மாரி நா எதும் பாக்கல அது மாரி முருங்கக்கா முருங்க கீர இதல்லா உங் வீட்ட சைட்லல்லா இருக்த தான முருங்கக்கா முருங்க கீரை எல்லா
அ கண்டிப்பா
இருக்கு இங்கெல்லா வாக்குபு பைசா குடுத்துதா வாங்குறோ செம்மா ரேட்டா இருக்கு போங்க முருங்க கா முருங்க கீரை எல்லா அ
ஒ விலமல்ல
முருகா முருகா
சரி சரி சரி நா க கட் பண்ட்டு திரும்ப கூப்புற நா மார்னிங் கூப்புட்ற
அது எப்படியா இருந்தாலு எ வந்து நமக்கு வந்து அத போய் சேந்துரு
ம்
அதனாலதா நானு நானு சொல்லல
கட் பண்ட்டு நா கூப்புர்ற மறுடியு கூப்புர்ற